ஆ நீ அன்னைக்கு என்னாச்சு தெரிமா
என்னது
அன்னைக்கு என்னாச்சு தெரியுமா ஹலோ கேக்குதா
என்னாச்சு
கேக்குதா டி ஹலோ ஆ அன்னைக்கு என்னாச்சு தெரிமா
அ என்னாச்சு
அன்னைக்கு வந்துட்டு இவ இருக்கான்ல மோதிர அளவு கேட்டு இவ எங்கட்ட வந்து சொன்னா என்னன்னா அ இந்த மாரி அவுனுக்கு பிடிக்குதில போல புடிக்கல போல அப்டின்னு சொன்னா நா சொன்னே அப்பில்லா எது நெனைக்க மாட்டோ ஒரு ஒரு வேள எங்கிட்ட பேசாம இருக்கறனாலதா இப்டி பண்றானா இருக்கு நா அவன கூப்பறேன் சொல்ட்டு நா அவன கூப் ட்ட நாந்தா நாந்தா கூப்ட்டே சேரியா நாந்தா கூப்ட்டுட்டு இது கேக்குது இதா கூப் உன்ட்ட பேசத்துகல்லா ஒன்னு கூப்பட்ல நாந்தா கூப்ட கூப்பிட்டு இது மாரி அவனுக்கு மோதிர அளவு வேணு வந்து வாங்க்குடு அவனுக்கு அவ நீ உனக் கு இந்த புத்திலா எது தோணாது உனக்கு இது எதுவு உனக்கு பண்ணனுன் தோணாது உன்ட்ட நா பண்ண சொல்லி கேக்கவு கெடையாது அவனுக்கு தோணுது அவ அவளுக்காக ஏதோ பண்ணணுன் நெனக்கிறா பண்ணட்டு வந்து வாங்க்குடு அப்டி சொன்ன யாரோட மோதரன் கேட்டா என்னோடது ஒன்னு வேணா ஒன்னு வேணா சொல்லிட்ருந்தா லூசா உனக்கு அளவு க்குதா அவ கேக்கறா எல்லா ஏ மோதரத்த ஒண்ணு ஆசைக்குணு அவ கேக்க கெடையாது உ ஃப்ரெண்டு தான அவ உ ஃப்ரெண்டு பத்தி உனக்கு தெரியாதா அப்டின்னு கேட்ட நானு அப்ப உனக்கு நீ இப்ப என்ன நீ எதுக்கு இவ்ளோ துள்ளிட்ரு க்க இப்பென்ன உனக்கு குடுக்கணுமா என்னமோ பண்ணு அப்டின் சொல்லிட்டு வெச்சுட்டா அது ஏ கத்திருக்கா கூட இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்திருக்கா அந்த ஃப்ரெண்டுக்கு இது எதுமே தெரியாது லவ் பண்றது எதுமே தெரியாது அ அத னால வந்து இப்டி கத்திருக்கா நா கூப்ட்டது அவனுக்கு கோவ வந்து நா கத்துனது அவ கோவ வந்துட்டு கத்திருக்கா அவ என்ன பண்ணி இருந்திருக் நீ என்ட்ட தான இப்டி சொல்லிந்திருக்கனு இவனோட வாய் போய் அவங்கிட்ட போய்ட்டா அவங்கிட்ட அவங் நேரா அவங் வீட்டுக் போய்ட்டா அவ வீட்டுக்கு போய் டு என்னடா அப்டி உனக்கு அந்த மோதர வேணுமாடா அப்டின்னு வாங்கி கொடுக்கணுமாடா நீயு நீ வேற எப்டியோ வாங்க கொடுத்துக்கடா நீ அப்டி எதோ கத்திட்டா அவ
ஓ
இத இப்படி அவ அவகிட்ட கேட்டா அவனுக் செரியான சங்கடமா ஆயிருச்சு அதுக்கப்பற நா மெசே நா அவனுக்கு மெசேஜ் பண்ணா அவ பாக்க மாட்டிக்கிறா
ஆ
வாட்ஸ்அப்பல தா மெசேஜ் பண்ணே ஏன்னா அவ அவ வந்து சர்ப்ரைஸ் தான பண்றா அப்ப இவளுக் தெரியாது இவகிட்ட வந்துட்டு அவனோட இன்ஸ்டா ஐ டி இருக்கு அப்ப சர்ப்ரைஸா பண்ணும்போது தெரியாது அதனால வாட்ச்அப்ல தா நா மெசேஜ் பண்ண பாக்க மாட்டிக்கிறா அப்ற என்ன அவ அவ வாங் போய்ட்டான் லொகேஷன் பாத்த நான்னு அப்பற அவன்ட என்ன வந்தானா அப்டின் சொல்லி கேட்டா நீ தயவு செஞ்சு எது கேற்றாத எதும்மே என்ட்ட கேக்காத மோதுரோ வேணா ஒன்னு வேணா நா பாத் பாத்துக்றே எப்டி வாங் குடுக்கனுன் எனக் தெரியு நா பாத்துக்கறே அப்டின்ட்டா எனக்கு அத விட சங்கடமாய்ருச்சு எனக்கு நா புடுச்சி கத்துகத்து கத்திட்ருந்த நா எதுவு அப்படி சொன்னனா பா அவ அப்டிதா மாக்கானாட்ட அறிவில்லா தனமா கத்துவா அவ புதுசா கூட சுத்துற்துக்கு ஆளுக வந்தது பழச மறந்துட்ருக்கா தே என்ன தா இப்டி சங்கடப்படுத்துறான் பாத்தா எல்லாத்துட்டியு இதே மாரி வாய் உட்டு வார்த்தை டு சங்கடப்படுத்திட்ருக்கா அவ மாக்கானட்ட ஒளறிட் திட் இருகுறது நீ காது ல வாங்கிக்காத நா எதுவு உன்ட்ட சொன்னனா தர மாட் டுன் எதோ நாங் சொன்னனே இல்ல தான அவ கத்துறத காதுல வாங்கி காத அப்டி சொன்னா இவ் விடவே மாட்டிக்கிறா இல்ல இன் இப்ப இன் நா உங்கி ட மோதர வாங்னானா என்ன இவ இத விட கேலமா பேச மாட்டான் என்ன நிச்சியோ அப்டின்ட்டா
கரெக்ட்டு ஆ
ம் அவ அவன்க்கு ச எ அப்டி பேசுற அளவுக் ஆய்ட்டானா இவ இவன என் இவன நா பாத்துக்கிற இவன் நா பாத் த்துக்கிறே நான்னு இந்த அளவுக்கு என்ட்ட பேசிட்டான்ல இந்த மாதிரி இதுக் முன்னாடி என்ட பேசி நா பாத்ததே கிடையாது அப்டின் சொல்லிட்ருந்தா அவ செரியான அவனுக் சங்கடமாயிடுச்சு எனக்கு அது கேட்டு என்னால தானே இவங்க ரெண்டு பேத்துக்கு சண்டன் தோன்னி எனக்கு அத விட
டி இங்க பார்ரி உனக்கு இதுக்கு எந்த இதுமே கடையாது நீ நார்மலா இருந்திருக் க ஆனா அது புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட உனக்கு அந்த மைண்ட் செட் கெடையாது ஆனா இவ்ளோ ஒரு எப்படி சொல்றது அந்த சந்தேக புத்தின்றது இவ்ளா இருக்கக்கூடாது உண்மையால்மே
நா வந்துட்டு அவனுக்கு அதுக்கப்புறோ கூப்ட்டே செரியா அவன கூப்ட்டுட்டு நா வந்துட்டு இந்த மார் சொன் ன என்ன தா இப்படி நீ சங்கடப்படுத்துறேன் பாத்தா எல்லாத்தையு இப்படிதா பண்ட்டுருக்கியா புதுசா ஆளுங் கடச்சது பழசு இந்த மாரி பண்ட்டுருக்கியா நீயு அப்டின் சொல்ல அவனுக் கூப்ட்டு கேட்டுருந்தே நானு
ஓ ஆ
அப்பு இவ சங்கடப்பட்டான்ல இவனோட ஃப்ரெண்டு அத வந்துட்டு இந்த மார்லா இவ சங்கடப் பட்டா இஉங்கிட்ட நா வாங்கினேன்னா என்னை இத விட கேவலமா பேஸ் மாட்டேன் என்ன நிச்சியோல்லா அவ கேட் டா இந்த மாதிரி அவ சங்கடப்பட்டுட்ருக்கா அப்படின் சொன்னது சங்கட சங்கடப்பட்டானா சரி நா உனை கூப்பிட்டு பேசுறே அ அப்றோ நா கேட்டே அவங்கிட்ட என்னன்னா நீ அவ உன்கிட்ட பேசுவான்னு நீ நெனைக்கிறியா நீயி என்னதா நீ என்ன வார் சங்கடப்படுத்தினா நான் திரும்ப திரும்ப ஓன்ட்ட வந்து பேசுறே ஆனா அவனும் அதே மாரி ஓன்ட்ட வந்து பேசுவான் நெனை கிரியா நீயி அப்டின்னு கேட்டே
ம்
அப்போ வந்துட்டு அவன் சங்கடப்பட்டுட்டு இருந்தா இரு நா கூப்புடுறே அப்டின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அவன கூப்பிட்டுட்டா எனக்கு நீ மறுபடியு ஏதோ கத்திரு போறானா மறுபடியு ஏதோ இது சொல்லிர போறானா அது ஒரு இது ரெண்டு பேத்துக்கு மாத்தி மாத்தி கால் பண்றே ரெண்டு பேரும் பிஸின்னு வருது இவங்க ரெண்டு பேரு பேசிட்டு இருக்காங்க அ இவனுக்கு கூப்புறே அவனுக்கு கூப்புறே பிசி இவன் அ கால் பிஸி பிஸின்னு வருது இவங்க பேசிகிட்டு இருக்காங்க தெரிஞ்சிருச்சு அதுக்கப்பறோ வந்துட்டு இவன் இவன் கூப்பிட்டா அவனோட கால் கட் பண்ணதது இவ கூப்பிட்டா கூப்பிட்டுட்டு சொன்னா இவன் வந்துட்டு இதுக்கு தா மோதுறோ அப்டின்னு எனக்கு தெரியல என்கிட்ட அவன் ரெண்டு நாளா கரெக்டா அவெ சொல்ல அதாவது என்னோட ஃப்ரெண்ட் இருக்கால்ல எப்டி தெரியுமா கேட்டிருக்கா கடையில இருக்கு போது கடையில இருக்கு போது மோதுர வேணுண்டா மோதுர வேணுடான்னு கேட்டிருக்கா ஆனா அவன் என்ன நெனச்சிருக்கா அவங்க கடையில இருக்கல மோதுரோ
ஆமா
அந்த மோதுரோ வாங்குறதுக்கு வேண்டி ஆளுக்கு குடுக்குறதுக்கு வாங்குறதுக்கு வேண்டி கேக்குறான்னு நெனச்சிட்டே ஏன்னா அவங்க அண்ணே இருக்கு இருக்காங்கள அவங்க அண்ணே சொல்லி வச்சிருக்காங்க பசங்க மோதிரோ வந்து கேட்டா குடு ஆன புள்ளைங்களோட மோதிரோ என்கிட்ட கேக்காம நீ யாருக்கு குடுக்க கூடாது விக்குறதுக்கு அதாவது வாங்கறது த்துக்கு வந்தாலு நீ என்கிட்ட கேட்டுட்டு தா நீ குடுக்கணு அப்டின்னு சொல்லி வச்சுருக்காங்க அது அ அது அதனால இவெ கடையில இருக்கும்மோ கேக்கும் போது அவளை நெனச்சிட்டா அப்டி வாங்கறதுக்கு மோதுரோ கடையில இருந்து கேக்றான்னு நெனைச்சிட்டா மோதுரோ வேணுன்டா மோதுரோ வேணுன்டா சொன்னது நா அப்டி நெனைச்சிட்டா என்கிட்ட அவெ சொல்லி இருக்கா டே மால உர்டா டே போய்ட்றா பேசாம இப்டி இப்டின்னு மண்டயோட தந்துருவேண்டா அப்டி இப்டின் சொல்லியிருந்துருக்கா
அ
அதுக்கப்பறம்ந்தா இவெ இப்போ செகண்ட் டைம் இப்போ எனக்கு கால் கட் பண்ணிட்டு அவனை கூப் தெரில அப்பதா தெளிவா சொல்லியிருக்கா அப்பதா எனக்கு புரிஞ்சுருக்கு அப்ப இவேன் என்கிட்ட சொல்லியிருக்கா இவன் முழுசா சொல்லவே இல்ல என்கிட்ட பாதி பாதி சொல்லி முழுங்கி முழுங்கி சொ சொல்லி எனக்கு புரியல அவெ அப்டி கேக்கறா நா நெனச்சே அதனால நான் அப்டி சொன்னே அப்டி இப்டின்னு சொல்ட்டு அவெ வாங்கி தரே அப்டின்னு அவெ கிட்ட சொன்னே ஆனா அவெ வேண்டான்னா நா வாங்கி குடுக்குறே அப்டின்னு அவகிட்ட சொல்லியிருக்கே நானு அப்டின்னு சொன்னா
ஓ சேரி சேரி
அப்போ அவெ அவன்ட்ட அவன்ட்ட வந்துட்டு நானு அவனோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன்ட்ட சொன்னே அ இந்த மாரி நெனச்சுட்டு சொன்னலாமா அப்டின் அவ அவ அவன்ட்ட நா கேட்டே கூப்பிட்டான்ல என்ன சொன்னா அப்டின்னு கேட் அப்டி இந்த மாரி அப்டின்னு அவெ சொன்னா
ம்
அப்ப நா சொன்னே அ ஆமா அவனே வாங்கி தருவா அப்டின்னு சொன்னே இப்போ வேண்டா வேண்டான்னு சொல்ட்டா என்ன ஒனக்கு பிரச்சனை போ இப்ப என்ன என்னால தா நீங்க ரெண்டு பேர் சண்ட போட்டீங்க எனக்கு அத தோணிகிட்டே இருக்கணுமா இப்போ அப்டி இப்டின்னு கேட்டுட்டு சொ கேட்ருந்தனா செரி அவனே வாங்கி தரதுனா வாங் கி தறட்டு அப்டின்னு சொன்னா அப்டி செரி அப்டின்னு சொல்லியாச்சு அடுத்த நாள் வாங்க வாங்கறதுக்கு வரேன்னாங்க அடுத்த நாள் பாத் தா அவுங்க ரெண்டு வேத்துக்கு சண்டயாய்டுச்சு
அய்யயோ யார் ரெண்டு வேத்துக்கு
க்கு அவ ஃப்ரெண்டுக்கு அப்ப அடுத்த நாள் வந்து இவனுக்குப் ட்டானா அப்ப நா அவன்ட்ட சொன்னே என்ன வாங்கி தறேன்னு சொன்னில நீ அவன்கிட்ட வா வந்து வாங்கி கூடு அவனுக்கு கூப்ட்டு கேளு வரானான் எங்க இருக்கா வீட்ல இருந்தானா கூட்டிட்டு வந்து வாங்கிகுடு அப்டின்னு சொன்ன நானு செரி கூப்ட்டுட் கூப்றேன்னு சொல்ட்டு அவன கூப்ட்டு கேட்டா மோதிரமு வேண்டா அவளு வேண்டா ஒன்னு வேண்டா ஒரு ம மண்ணு வேண்டாம்னு சொல்ட்டா
அய்யய்யோ என்னடி இது
ஏ அவுங்கரனத்துக்கு சண்டையாயிருச்சு அதுக்கப்றம் பாத்தா இவ இந்த மோதிர வாங்கினக்குது எதுவுமே அவளுக்கு தெரியாதுல்ல
ஆமாமா
அது அவுங்களுக்கு அப்ப என்னால எதுமே அவகிட்ட சொல்லவு முடியாது ஏ அவ உனக்கு இப் ப்பல்லா பண்ண நிக்கிறாண்டி நீ அவளுக் அவன தப்பா நெனைக்காதிடி அவனுக்கு உன்ன வேணான்லா நீ நெனைக்காதிடி அப்டி என்னால சொல்ல முடியாது தானே அ ஏனா அவளுக்கு தெரியாது இது எதுவுமே அதுக்கப் ப்பறோ ஒரு நிமிஷம் இருடி அ அதுக்கப்ற வந்து என்னது நா இவன் கிட்ட இவன் தாண்டி இவன் தா ஐயோ ஒரு சின்ன பிரச்சனைக்கு இவ சொல்றா வேண்டாவே எனக்கு அவ வேணவே வேணா நா அவள பத்தி நா நெனைக்க மாட்டே அப்டி இப்டின்னு சொல்லிட்ருந்தா இப்புவு சண்டதா இப்ப அவங்க ரெண்டு வேரு கை சரத்து இல்ல இவ இவ வந்துட்டு ஆ எப்போ
யார் தெரியுமா பாத்த அதாது ஒரு ஃப்ரெண்டோட ஆள பாத்த பாத்தட்டீனா நானே ஒரு லூஸு செரியா ரூட்ல போயிட்ருக்கே எனக்கு ஆப் பூசிட்ல வரா அவனே நீ பாக்குற நானு உன்ன பாக்குறே எனக்கு அப்ப யாருன்னு சடனா மண்டைக் கே வரலடி நா பாட்டுக்கு லூசா பாத்துட்டே இருக்கே நா எப்டி தெரியுமா ரோட்ல போம்போது நா சோனோட்டாயிடுவ என்னனொமோ யோசிச்சு நா அப்டி தாடி ரோட்ல போவ சோனோட் ஆயிடுவ எங்கக்கா கூட போவனா சின்னக்கா கூட போம் போது அவ டக்குன் ரோட்ல டி அவுங்க போனாங்க பாத்தியாடி இவுங்க போனாங்க பாத்தியா அந்த கடையில இருக்கு பாத்தியா ஒன்னுமே ஞாபக வராது நா வண்டில போனாலே சம சோனவுட்டு அவ என்னிய பாக்குற நானு அவ ரெட் கலர் ஷர்ட் அதனால ஞாபக இருக்கு பின்னாடி ரெட் டு பசங்க அது ஆரக்ஸ் வண்டி போ தெரிஞ்சா
ஆ தெரியுது தெரியுது எப்போ ஒரு ஒரு மாச இருக்குமா
ஏ இல்லடி ஒரு வார தாண்டி ஆச்சு புதன்கிழமை இந்த வார புதன்கிழமை பாத்தே
புதன் கெழமையா நா ஒரு மாச இருக்கும்ன்னு நெனச்சே
இல்ல இல்ல இப்பதா போன வார ஆ இந்த வார புதன்கிழம புதன்கிழமையு ஆ புதன்கிழமையு வியாழக்கெழமையு வியாழன் வியாழன் ரெண் நாளுக்கு முன்னாடி பா யார பாத்தன்னு உனக்கு தெரியுதா
ஆ ஒ ஃப்ரெண்டு தான
ஆ அவ ஃப்ரெண்டு நா பா க்கற அவளு என்ன பாக்குறா எனக்கு அவ யாருன்னே டக்குன் தெரியில அதுக்கப்றோ தள்ளி போனதுக்கப்றோ தா இவன எங்கேயோ நா பாத்திருக்கன்னே யோசிக்கிற பாத்தா ஓ ஃப்ரெண்டோட ஆளு அப்பதா ஞா ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு டைம் ரோட்ல போபோது பாத்து என்ன பாத்து சிரிச்சுட்டு போனா நானு தலையாட்ன அவனு என்னை பாத் தலையாட்டி சிரிச்சிட் போனா அதாவுது ஓ ஃப்ரெண்டோட ஆளு ஆனா இந்த வாட்டி அவன ஞா பகமே வரலடி அப்டியா மூஞ்சே மாற்ன மாரி அதுக்கப்
ஆமாண்டி அவன் மூஞ்ஜே மாரி கெடக்குதே முடிய எல்லா வளத்து தாடி வளக்கல முடி வளக்குறா ஆனா தாடி வளக்கல
ஆ அதுதா எனக்கு யாருனே தெர்லடி ஆனா சத்தியமா அப்போ ரெண்டு பேருமே மூஞ்சி முஞ்சி பாக்குறோ அவனு சிரிக்கல நானு சிரிக்கல அவ சிரிச்சிருந்தா கூடி அப்டியா
அவுங்க அம்மா வாங்குடுத்த காலேஜுக்கு போறான்ல போ போறான்ல உங்க அண்ண காலேஜு
எங்கெண்ண காலேஜா
ஆமா
சேரி சேரி அ
ப்போ அதனால அவங்கிட்ட ஃபோனே இல்ல அவுங்க அம்மோட ஃபோன தா அவ யூஸ் பண்ணிட்டு இருந்தா இப்டி ஒரு நிம்ஷி இர்றி நா கூப்பிட்றே எங்க அத்த கூப்பிர்ராரு
ஆ சேரி ஓகே டி